மேகன் கேக்குதுங்களா
கேட்குது மணிவண்ணன்
என்ல்ல நடுல நடுல ட்ரா இதுகுது
இல்ல நீ ஃபஸ் டைம் நீ கால் பண்ணப்ப வந்து எனகு டைம் வந்து பன்னெண்டு நிமிஷோ நா நாலு செகண்டு அஞ்சு செகண்டுன்னு போச்சு
அப்புடியா
ஆமா அதா சொன்னல்ல டைமே தப்பா வருதுறானு அப்டியே யாரர் அடிச்சு சாப் ஆய்து
ஓகே ஓகே ஆதனால கட் ஆய்டிச்சோ
ஆமா
ம் சே சேரி சப்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுடா நீ சாப்டியா
ம் சாப்ட்ட ஆ பையனா தூங்கி டானா
எங்க பதினோரு மணியாவது சில நாளு சில நாள் பன்னெண்டு மணி ஆகுது எப்பயாவது ரேரா பத்து மணிக்கு தூங்குவா
அப்டியா ஆ சரிதா ஏனந்து டேட் இவ மோஸ்ட தூங்கிற நா சிப்ட முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஆனா இப்ப முடிச்சுட்டுதா இருக்காரு சாரு மோஸ்டா சிப்டு முடிச்சிட்டு பத்தரைக்கு வருவ அப்பலா தூங்கிறுவ அவ ஒரு ஒன்பது பன்னெண்டு மணி தூங்குவா மேக்சிமம் பத்து மணிக்குல்லா தூங்கிரவபோல நம்ப ஆளுங்களா படிச்சு பகல்ல ஒரு ரெண்டு மணி நேரோ கேப்க தூங்குவாரு ஒரு பன்னெண்டுல இருந்து ரெண்டுர மூணு வரைக்கு தூங்குவாரு ரெண்டு மூண மண் நேரோ தூங்குவருன்னு வச்சுக்கோய
ம் எவனோ பகல்ல தூங்குறாங்க யாரு ஆனா நைட்ல சீக்கரம்லா தூங்க மாட்றா நல்லா டைம் எடுத்துக்கறா
பகல்ல ரொம்ப நேரோ தூங்க வைக்கிறியா
பகல ரெண்டு மண் நேரோ தூங்குவா யூசோர்
ஓகே நா தூங்கணு சேரி ஒருவேல அப்பா அம்மா விளையாட்டு காட்டிட்டே இருக்கீங்க போல உங்க பாத்து விளையாடிட்டே இருக்கனு ஆசைப்படுறா
நீ வேற தூக்கோ வருது நைட்ல எங்ளுக்குல்லா ஒன்னு பண்ண முடில சில நாள்லான்தா என்ன பண்ணுவோனா ரூம் லாக் பண் ட்ரைட்லா நிறுத்திட்டு நைட்லாம் மட்டு போட்டு பருத்துருவோ
ஓகே
தேங்க ரெண்டு பேரு மாத்திமா தட்டி பாத்து எழுப்பி பாத்து வேற வழி இல்லன்னு தூங்குவா
அ அப்பிடியா சரிதா
தோருன் தாண்டி இருட்ல ஒரு எடத்துல் நின்னுட்ருக்றா வீட்ல இந்தேப்பே என்ன தேடிங்க வரா அந் தகுதன் நந்து ஓடேறா
நடந்து ஓடியாரரா நன்னேஹா நன்
எ வாய்ஸ் பின்னடே வருது ஆள கானோன்ட்டு நடக்க ஆரம்பிச்சானா புடிக்கவே முடில வேகமா நடக்கறா அப் அடுத்த கட்டோ ஓட ஆரம்பிப்பா போல
அவ்ளோதா இந்த டைம் எல்லா நங் புடிக்க முடியாது பிள்ளைங்கல
அப்போதா இருக்கு சீனு வெவ்வரவோ ச்சேர் ச்சேர் ஏந்துறு ஏந்துறு ஆ கார்த்திகா கூட போ
ம் அம் அம்மா கூட போன் சொல்ல மாட்டியா
அஹாஹா ஆலா வாய்பே இல்ல
யா வா வாய்ப்பே இல்ல அம்மாவோட போடான் சொல்டுத்ல என்னா வரப்போது
அது சொல்னதுல சொல்லல உம் என்னையு வேணா அப்பாங் கூப் ப்பல்லா சொல்லாமாட்டா அமுதுங் கூப்டன்னே சொல்லுவா அமிர்தே அமிதினு சொல்லி குடுப்பா
என்ன வெஸ்ட்டன் கல்ச்சரா பேர சொல்லியே கூப்டுங்க அ டியான் தொன்னாரே அஆ அத நம கட் ட்டுதா ஆனா அப்பா அம்மான்னு கூட்டாதா அது ஒரு நல்லது இதுவா இருக்கு சந்தோஷ்மா இருக்காது
அத கூப்புடுவா போவ் போவ இப்ப கா கார்த்திகா மட்டு கூப்புட்றானா நா சும்மா சொல்றே கார்த்திகா கூடப்போ கார்த்திகா கிட்ட பேசுனே ல அம்மா அப்பான் சொனத் தெரியுது அவ் சொன்னா கரக்ட்டா போலா அம்மா கிட்ட கூட ஏதாவ் பொர்ளு வேல குடு து அம்மா கிட்ட தின்னு குடு அப்பா கிட்ட குடு ஆயா கிட்ட குடுன்னு கர்ட்டா எத்துன் போய்டுவா
உம் சரிதா அடம்பிடிக்கிற பழக்க இருக்கா
அது எக்காச்சக்கமா இருக்குடா
அ குடுக்குல அல அழுவுறானா
ஆ நல்லா
ம் ம்
நா மேக்ஸிம் வந்து அடம்புடிச்சா நா என்னா பண்ணுவே எப்டியாவ்த் டைவட் பண்ணிடுவே வேறு எதாவ் பண்ணிடுவே ஹானா எங்க அம்மாவோ இல்ல ஒய்ஃபோ வந்து ஓஅய் கேக்கர்த பண்ணிடுவாஎ
இவனு கொஞ்சு இவனு இப்படிதா அடம் பிடிக்க ஆரம்க்கிறா
எதயா புடிச்சி இது வேணு அழுவுறானு வெச்சுக்கா நா அப்டே தூக்கிட் வந்து வேல்ல சு ச்சுத்தி நடந்துகிட்டே எதுயாவ் தேவ இல்லாத பேசி வேறெதா காம்ச்சி ஒடனே அடங்கமாட்டா கொஞ்ச நேர் கத்தின் கெடப்பானா இருந்தாலு அவ்ன அத மறக்க வச்சிர்வே இப்டியாவ் கொ நேரத்துல
உம் நல்ல விஷ்யன்
ஒரு விஷ்யு அழுதா கெடைக்குன் தெரிஞ்சுட்றா திரும்ப அழுதினே இப்பால்ல எல்லாத்துக்கு ஆனா அவ்ங் வந்து கொஞ்ச நேர அழுதாலேஸ் சர் அழுவுரானேன் பண்ணிட்றாங்ளா அதனால ஓகே அழுதா நடக்கு அவு முடிவ் பண்ட்டா
ம்ம்ம் அழு ஆ ஆமா
அவ மைண்ட்ல என்ன நெனைக்கிறானு நமக்கு தெரியாது ஆனா நெனைக்கிறது நடக்கலனு அழுவுவா அத உக்காந்து கண்டுபுடிக்கணு நாம அவ என்னா நெனைச்சிருப்பான்னு ஒண்ணு ஒன்னா பண்ணி காட்ணு
அ அ அது ஒ இது தானே இதுவா அதுவா எது என்ன வேணு எது இதுவா அதுவானுன்ற மாரி ம், ஒரு மாரி எல்லாத்தையு பண்ணிக்காட்டுனு பண்றானுங்களே
ஸ்பெட்டகல்ஸ் இருக்குல ஸ்பெக்ஸ் அது வச்சிருக்க டப்பா ஒண்ண வீட்ல இருந்துச்சு அவன் கையில ஒரு பொம்ம வச்சிட்டு இருந்தா அந்த டப்பாவ போயி எடுத்துட்டு வந்தா எடுத்துட்வந்து வச்சு கிட்டு அழுறா அழுறா எதுக்கு அழுவுறானு தெரியல சரின்னு தெறந்து குடுத்தே அப்பயு அழுவுறா திரும்ப அத மூடுறா அப்பயு அழுவுறா அவ கையில வச்சுருக்கிற அந்த பொம்மைய எடுத்து அந்த ஸ்பெ ஸ்பெக்ஸ் டப்பாக்குள்ள வச்சு மூடித்தரணு போல இருக்கு
ம், ம்
இது எப்புட்றா எனக்கு தெரியு அவ மைண்ட்ல ஓடுதுன்னு
நல்லா கிரேசியா போகு, ம்
ஆ, நீ ஏன்டா அதை கெஸ் பண்ணலனு அழுவுறா, என்ன பண்ண இந்தமேரி நெறைய இருக்குது ஆனா சில நல்ல பழக்கத்தையு நம்ம கிட்ட கத்துக்கிறா மணி நம்ப வந்து எதையு வந்து சொல்லி குடுக்கணுனு இல்ல நம்ப பண்றத
ம், அது கரெக்ட்தா ஆமா இந்த டைம்ல பொதுவா பசங்க வந்து சொல்லி தரத விட நம்ம என்ன பண்றமோ அதை பாத்து அப்டியே பழகும்
ஆ, ஆமா அது இப்ப அங்கங்க வீட்ல வீட்டுல அங்கங்க உச்சா போயிருவா உச்சா போ னோனே நாம போய் மேட் எடுத்துவந்து போட்றனா இப் ப்ப சில சமயம் பாத்தா அவனே போய் தூக்கிட்டு வரா அத நம்ம உச்சா போனா இததா போய் இவ எத்துனு வருவா
ம்ஹூம் என் புள்ளையு அப்டி பண்றா, அ அப்பறோ சாப்ட தட்ட எடுத்துட்டு போய் சிங்க்ல போடுவா அ
அதா அத பாக்க பாக்க அவன் பண்றா
ம் சேட்டையு பண்றா
என்ன பண்ணுவா சாப்பிட எதா ஊட்டுறன்னு வச்சுக்கா
ம்
இப்ப ஊட்டும் போது து சில சமயம் துப்பிட்டான்னு வச்சுக்க க வீணா போதுன்னு சொல்லி தூக்கி போட்ருவோ நா மேக்ஸிமம் நானே சாப்ட்டுருவே கீழ விழுந்துதுன்னா நம்ம வீடுதான அப்டின்ட்டு
ம்
இப்பெல்லா என்ன பண்றன்னா சாப்ட்டு புடிக்கலனு கீழ துப்பிட்டா அத எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்துட்றா இந்தா வச்சுக்க நீதான சாப்புடுவ நீயே வச்சுக்க அப்டினு கையில குடுத்துட்டு போயிட்றா ஆ அது அப்பறோ என்னான்னா நைட் டைம்ல கொஞ்சோ காத்தோட்டமா இருக்குனு சொல்ட்டு ச்சேர் எடுத்துட்டு வந்து ரோட்ல போட்டு உக்காருவ
ஓகே
இவ என்ன பண்றா குட்டியோண்டு ஒரு ஸ்டூல் இருக்கு இந்த பாத்திர கழுவறதுருக்காக கீழ வச்சு உக்காறதுக்கு அவரு அத தூக்கிட்டு வந்துருவாரு அத தூக்கிட்டு வந்து போட்டு அவரு உக்காந்துப்பாரு தூக்க முடியாது ரெண்டு கைல புடுச்சு கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்துருவா நடந்து எதாது கொஞ்சோ பரவால்ல பாறே இவரு பிரில்லியன்ட்டா இருக்கா இந்த வயசுல எல்லா எப்டி அவ கத்துக்கிறா அப்டில்லா தோணு மைண்ட்ல
நாம எப்டி இருதோனு அம்மாவ கேட்டு பாத்தியா ஏதாவது சொன்னாங்களா
புரியல என்னது நாம
நாம்ப நாங்க சின்ன வயசுல என்னமா பண்ணோனு நீங்க ஏதாச்சு அம்மாவ கேட்டியா இந்த மாரிலா ஏதாச்சு அடம்புடிச்சதே இல்ல நல்லாதா பண்ணே
பண்ணி இருக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க என்ன
ஏ ஓங்கிட்ட எச்சா அப்டி சொல்லியிருக்காங்க ஏங்கிட்ட அப்டி சொல்லலையே அ நீங்க என்ன பண்ணீங்களோ அதெல்லா நமக்கு தெரியாது நாங்க வேலைக்கு ஓட்னு கோ க கொல்லிங்கோட்ல போட்டு போனோ அதுவா ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்ற மாரிதா சொன்னாங்க அதா ஒங்க வீட்டுலயாச்சு ஞாபோ வச்சிருக்காங்கன்னா சந்தோஷோ
இல்லடா உங்க வீட்ல வந்து பாத்துக்க வேற ஆளு இருந்திருப்பாங்க பக்கத்துல பசங்க இருந்திருப்பாங்க ஏனா விட்டு போயிருப்பாங்க
ஆ ஆ
எங்க வீட்ல வந்து நா கொஞ்சோ ஓரளவு வளந்து ஸ்கூல்லா போனதுக்கு அப்புற தா எங்க அம்மா வந்து கொல்லிக்கு வேலைக்கி எல்லா போ ஆரம்பிச்சாங்க அது வரைக்கு வீட்ல தா இருந்தாங்க அதனால அவுங்களுக்கு கூட இருந்து பாக்கவே தெரியு
ம் ம் நா சின்ன சின்ன விஷயங்கள் கேப்பேங்க எ பைய இப்டி பண்றானே என் பொண்ணு இப்டி பண்ணு நா இப்டியாமா பண்ணேன்னு கேட்டே நீ என்ன பண்ணுவ எனக்கு என்ன தெரியு நாங்க வேல வேலன்னு ஓடிட்டு வந்தோ அப்டின்றாங்க
ம் வ இப்ப நீ சின்ன வயசா இருக்கும் போதெல்லா வ ந்து உங்க அண்ணனு அக்காவு கொஞ்சசோ பெரியவங்களா இருந்துருப்பாங்க கொஞ்ச ஒரு கொல்லி ஒரு அக்கா ஒ
ஆமா ஆமா ஒன் ஒன்ப ஒன்பது வயசு டிஃப்ரன்ஸ் அண்ணனுக்கு எனக்கு
ஆ ஒம்பது வயசுன்னா இப்ப உங்க நீ பொறக்கு போது உங்க அண்ணனுக்கு ஒன்பது வயசு இருக்கும்
ஆ ஹலோ என்னம்மா சர்வர் பிரச்சனையா பண்ணுது கேக்குது
சுடல்
கேக்குது இப்பதா கேக்கு கொஞ்ச நடுவுல விட்டு போச்சு
ஆமான்டா இது ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் நானு வீ
ஓகே
வீட்ல பையன் கத்திட்டு இருக்கான்னு மொபைல பேசுறே அது கொஞ்ச ம
அப்டியா ஆமா ப்ப நல்லா கேப் விடு நா கூட சர்வர் ஏதாச்சு பிரச்சனையாவலங்க
இல்ல இல்ல இல்ல எ நெட் ஒர்க் தா எங்க ஊர்ல ஏர்டெல் மகா மட்டமா இருக்கு ஓடஃபோன்லா ஒரே அடியா ஒழிஞ்சித்து சுத்தமா கெடைக்காது
ஆஹ
ஜியோ வந்து ஒரு பக்க கெடைக்கு ஒரு பக்க கெடைக்காது
எப்டி வீட்டுக்கு சை இந்த சைதா அந்த சைதா
ம் நா டெக்னிகலி நாங்க எந்த மாரி ஒரு ஊர்ல வாழறோனா இப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்க மரத்துல சிட்டுக்குருவி இருக்குன்னு வச்சுக்கா
ஓகே
அப்ப நீ பாத்துக்க எங்க ஊர்ல ரேடியேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆமா டவர் கெடச்சா தா சிட்டுக்குருவி சாவறதுக்கு ம் வீட்டு வாசல்ல ஃபர்ஸ்ட்டு செம்பருத்தி வச்சிருக்கும் போதெல்லா தேன்சிட்டு குறுக்கு நெடுக்கு பறந்து நடக்கு
ஓகே ஓகே ப உம் அத நனச்சு சந்தோஷப்படுறதால டவர் கடைகள்லன்னு நனைச்சு வேதன படுறதா
தெரியல ஆனா தவறால தான் சட் ட்டு குருவி செதாத்துன்றதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு சொல்லு
தெரில ஆனா ரேடியேஷன்ஸ் அத அதிகமா அஃபெக்ட் பண்ணுதுன்றாங்க
இருங்க இருங்க அதாவது யூனிவர்சிட்டியில ஒரு பேப்பர் பிரசன்ட பண்ணியிருந்தான் ரேடியேஷன சிட்டுக் சவுதுன அதுல இருந்தே இனுங்கலா புடிச்சிக்கானுங்க அதான் காரணம்னு
ஓகே ஓகே அது அப்பனா ப்ரூவப் பண்ண ஆ பேப்பர் கடையாது சும்மா சார் இது மட்டும்
எந்த பேர்பருமே வந்து பரூப்னா அவ என்ன ஆரம வெச்சிருப்பானுங்க அவ ஒண்ணு டெஸ்ட் சாம்பிள் எடுத்திருப்பான் அந்த டெஸ் சாம்பிள் வந்து வேலிடா இல்லையா ந அ பு பேப்பர படிச்ச பார்த்தான் புரியும் அவன் ஐம்பது பக்க அறுவது பக்கத்துக்கு பிரசன் பண்ணுவா அத எத்தன பேர் ஒக்காந்து முழுசா படிச்சிருப்பாங்குனு நெனக்கிற
ம் ஆரம்பிச்சு மாட்டாங்க
முக்காவாசி அப்டிதா மணி வருது இப்ப நீ நியூஸ் எல்லா இப்பெல்லா நியூஸ் பாக்குறதுல்ல மூன்னெல்லாம் நான் நியூஸ் பார்க்கும் போது சும்மா சும்மா வந்து இது சாப்ட்டா கேன்ஸ் சர் வருது அத பண்ண கன்சர் வருது ஆய்வில் தகவல் ஹார்வர்ட் ஆய்வல் தகவல் கேம்பிரிட்ஜ் ஆய்வில் தகவல் சொல்லி நேரப்பானங்க அந்த யூனிவர்சிட்டியா காந்து ஆய்வு பண்ணுது அங்க படிக்கிறவனா ஒருத்தன் வித்தியாசமா ஒரு பேப்பர் பர் பரசன் பண்ணாதான் பிஹெச்டடி கடைக்குன்னு சொல்லிட்டு டிஃரெண்டா பண்ணி வுடுவான் அதுதான் பேப்பரு அதுதான் ஆராச்சி நம்மள அப்ரோ உம் நீயே கேள்விப்பட்டிருப்ப குறஞ்சது ஒரு பத்து தடவையாவது இதால கேன்சர் அதால கேன்சர்னு ஆய்வில் தகவல் கேல்விபட்டிருப்பா நியூஸ்ல
ம் பட்டிருக்க கேள்விப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருக்க
ஆ அதுலா நம்பர மார யா இருக்குது
ம் ம் இல்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்பிக்கலாம் ஓரளவுக்கு நம்பகதன்மையா ஓரளவுக்கு அது க்ளோஸா இருந்தா நம்மளாம்ட்டுன்
இம்மா மீன என்னும் பண்ணிக்கங்கடாங்க கேன்சர் இருந்தடு பண்ணுவங்கன்
அதுக்குதான் தீர்வு இல்ல அதனால அத ஏத்துக்கணுங்க அதுதான் நல்லா ஃபேமஸ் ஆகம்
ஃபேம அது அது அது எதனால வருதான காரணத்த இன்னு எவனு ஒழுங்கா கண்டுபுடிக்கல
ம் ம்
அத தவிர மீதி எல்லாருக்கு வந்து ரீசன் கண்டுபிடிச்சட்டானுங்க ஆ காரணோ தெரியாதனால இதால தா வருது அதால தா வருதுனு வாயில வந்ததெல்லா சொல்லிட்டு இருக்கானுங்க
ஆ
ஒரு ஒரு இது ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவானுங்க ஒருத்த அமெரிக் கா ஆளு வந்து தவக்கலய வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தானா
ஓகே
தவகளைய எடுத்து சுடுதண்ணியில போட்டுட்டு ஜம்ப் அப்டினானா
ஓகே
அந்த தவள சூடு தாங்காம அந்த தண்ணில இருந்து எகிரிர் தா
ஓகே
அப்ப மொதோ பாயிண்ட் எழுதுனானா தவளைக்கு காது கேட்காதுனு எல்லாரு நம்புறாங்க எல்லார் நென சிட்டுருக்காங்க ஆனா ஜம்ப் ப்புனு சொன்ன ஒனே தாவுதே தவளைக்கு காது கேக்கு அப்டின் மொதோ பாய்ன்ட் எழுதுனானா ர திரும்ப என்ன பண்ணானா ஆ திரும்ப என்ன பண்ணானா தவளக்க தவக்களையோட ஒரு கைய வெட்டிட்டு திரும்ப சுடுதண்ணில போட்டானா
ஆ
அப்பயு அது எகிரிட்